ஹலோ
பாப்பா என்ன பண்ற
சும்மா தாத்த படுத்திருக்கே
சாப்பிடு செஞ்சி
நீங்க என்ன பண்றீங்க ‌இல்லம்மா அவ பாக்கெட் பாயிண்ட்ல வந்தா
ம் டிவி பாத்துட் இருக்கிறே
நீங்க என்ன செஞ்சீங்க சாப்ட
வேற எதாப் பாப்போ‌ ஒன்னூ புரியில சேர் நீ வந்தா சேவெ சாப்ட்டுக்கலா நெனச்சே அ அப்புறந்தா நீ மாவுப் பாக்கெட் அதுதா சேரி மாமா வரட்டூ அப்டின்னு கொஞ்சோ நேரோ கழிச்சி ஒரு ஒம்போது மணிக்காட்டோ ஃபோன் பண்றே வா ம் மாமா வரட்டூன் வெய்ட்டிங் பாக்லா
எப்ப வரே சொன்னாரு
தெர்லப்பா மாமெல்லா நம்ப முடியாது நைட்டு வேலைன்னு நெனனக்கிறே சேரி எதுக்கு ஒரு ஒன்பது மணிக்கு ஃபோன் பண்லா ஆ நைட்டு வேல முடியாது இன்னக்கி
அப்படியா
ம் அ ஆ ஆ எழுதிட்டப்பா வேற எழுதி போக்கிங் பண்ணிட்டே ம் பாப்பா வந்தாளா
ஆ வந்துட்டு அப்பனே போய்ட்டா அத்தெ
சேர்
அவுங்க அம்மா வந்தோனே அவா கிளம்பிருவா அவளுக்கென்ன
சேட்ட பண்ணாளா இன்னக்கி
இல்ல இன்னக்கி உக்காந்துட்டிருந்தா அப்றோ காலைல வட வாங்கிருந்தேல்ல அது சாப்ட்டா அப்றோ சாப்பிட்டு பின்ன
ஹலோ ம் ம்
ஹலோ அஹ் வெளியே போயிட்டு வந்தேன்ல அதுலயே மணி ஆயி போச்சா
சேரி
அதனால அவ அப்படியே வந்து படுத்துட்டா
சொர் செரி நல்ல அ ஹாங் ஆ ஃபோன் பண்ணே
அ
எடுக்கவே இல்ல
நா சொல்லிட்த்தான படுத்தே உங்ககிட்ட
ஆ மறந்துட்டே மறந்துரு ம்ம் தம்பி
அவரு அங்கதான இர்க்கறாரு
அ சேர் சேர் மறந்துட்டு மறந்துட்டே தம்பி வந்துருவா எப்டினா ம் ம் பாக்லா சாம்ப ஆ
அவப்பின்ன வரவே இல்ல வரலத்த அப்டின்ட்டா
அவ்ங் பாட்டி வீட்டுக்கு போய்ருக்றாங்க
தெர்ல இப்பல்லா அஞ்சு நைட்டு இங்க வுடமாட்டிங்குது ஏன் தெரில
அஞ்சு வுட்றதுக்கில்ல அது அவ பப்பு வர்றது ஆ ஆ
எப்பயுமே அதுதா செய்வா இங்கூப்புட்டு வன்ட்டானா அமைதியாருவா
செரி
நானு விட்டுட்டே சரி அண்ணா ஏதாச்சு சொல்லிர்ப்பார் போல நெனைச்சிட்டு விட்
ம்ஹூம் அண்ணல்லா ஒண்ணு சொல்லிருக்கமாட்டார் அவ வேற ஏதாவது யோசிச்சுட்டு வுட்ருப்பா
ம்
சேர் கோகுல் வருவான்ல ம் ம் ம் சேரி பாக்கணு எனக்கு இங்க ஒரே டென்ஷனாருக்கு என்ன செய்யரததா செய்வா இல்ல பாப்பா
ஏ இன்னைக்கு ஏதோ சீரியல்ல ஏதோ இது போடுவாங்கன்னிங்க
பாக்கணு நெனச்சே அப்றோ போ எனக்கு ஒண்ணு பாக்க க்கு மைண்ட் இதாகல
ஏ என்னாச்சு
ஒண்ணு ஆகல அது என்னமோ தோணல ஃபோன்ல கேம் விளையாடிட்டு டி வி பாக்க தோணல
சேர் சேரி ரொம்ப கேம் வெளான்ட்ருக்காதீங்க
அது ஒண்ணுதா பாப்பா விளையார்றே வேறல்ல எதுமே வெள வேற எது இல்ல அது ஒன்னு தா இருக்கு அது ஒண்ணு மட்டு தா வெளையாடுவே
செரி செரிதா வேற என்னமோ சொல்ணு நெனச்சே
ம்
எப்போ இதுன் சொன்னீங்க சேட்டர்டே என்னமோ விஷேசன்னீங்கல்ல
வைகாசி விசாகோ வைகாசி விசாகோ
கோயிலுக்கு போறோமா
சாட்டர்டே எனக்கு டவுட்டு தா அ சண்டே பௌர்ணமி அப்ப வேணா எதா ஐடியா பண்லா
சேரி பாக்லா
ம் சேரி ம் இவ வந்தாளா இவ ஆஸ்பத்ரிக் போறேன் சொன்னாலே போயிட்டு வந்தாளா
ஆ போயிட் வந்துட்டு எதுவு சொல்லல அப்டினு தா சொன்னா
ம்
ஒன்னு சொல்லலடி நார்ம்லா தா இருக்குனு தா சொன்னா அதனால நானு ஒன்னு கேட்டுக்கல அவளு தூக்க வருதுன்ட்டாளா அதனால நானு ஒன்னு பேசல
சேர் செரி
தூகுட்டு போனு விட்டுடா அவளுக்கு டையாடா இருக்குல்லத்த செக்கப் போயிட் வந்துட்டு போறதக்கு
அங்க ரொம்ப அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும்ப்பா
ஆ
ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொரு எடத்துக் போகனு அலைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு
பாவோ அவளுக்கு முடிய மாட்டிங்குது கால் வேற கொஞ்ச வலி ஜாஸ் இருக்குதுன்ற மா சொன்ன அவத்தா என்னைய திட்டிகிட்டு இருக்கிறா நா மாசமா இருக்கறனா நீ மாசமா இருக் ரியாட்டி திட்டித்டிட்ருக்ற உனக்கு என்னடி முடியலன்னு இப்பவே சொல்லிட் திரியுற அப்டின்
ம்
ஆ அதா சொன்னே நானு அப்றப் பின்ன என்னடி பண்றது முடியலனா முடி இல்ல தாண்டி சொல்ல முடியு அப்டின்ன
ஆ
பின்ன என்ன பண்றது முடியலன்றப்போ என்ன பண்ண முடியு
ஆ அது சரிதா உங்க அண்ண நைட்டு் ஊருக்கு போறாரு அப்டின்னு சொன்னாங்க
ஆ
ம் அதுனால அப்ற இங்க வந்துருவாளம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு
தெரில நா பேசவே இல்ல
ம் சொன்னா பாத்ருவ சித்தி அப்டின்ன
ட்டு ஃபங்க்ஷன் போனொன்னி ஃப்ரெண்டோட அக்கா ரிஸ் ஃபங்ஷனு போற அவங்க எல்லா வந்தாங்க நீ எப் நானு போணுமில்ல அப்டின்ன அவ இப்பதான வேலக் போயிட்ருக்குறா
ம் எங்க போறா
இப்போ எதோ கம்பனிக்கு ஏ ஐ கம்பனிக்கு போறா
சேர் சேர் செரி அதுதா ஆளவே காணோமா
ஆ இப்ப ரெண்நாளாதா போறா
ம் ம் எவளோ நேர வருவா போவா இப்ப ஆளவே காணோ
ஆ ல்ல நானே ரெண்நாள் ஆச்சு அதா சொன்ன டெய்லி உன்னைய நா வீட்டுல இருக்கும்போ பாத் பாத்துட்டு இப்ப நீ இல்லாம ஒரு மாரி இருக்குதுடா அப்டின்ன ரெண் நாள ஃபோன் கூட பண்றதுக் என்னள உனக்கு அப்டின்ன நீங்களே தூங்கிருப்பீங்கன்னு நெனைச்செங் நானு அப்டின்னா
சார்
வரே னி முடிஞ்சா வர அப்டின்னா இல்ல நாளைக் வரேன்னா
அவ வரக் பத்து மணி ஆயிருதா
ஆ ஹ அவ ஆறு மணியோ இல்ல ஏழு மணியோ நேரமாவே முடிஞ்சிருது நேத்து அங்க அவ வீட்டுக் போயிட்டாலாமா இன்னிக்கி அவங்க ஃப்ரெண்டு ரிசப்ஷனு இருக்குது அங்க போறேன்னா
ஓ ஓ சேரி சேரி இவங்கெல்லா கோயிலுக்கு போயிருக் போயிருக்காங்களாட்ருக்குது அப்பதாலா எல்லா ஸ்டேட்டஸ் போட்ருந்தாங்க ம் ம் நல்லா ஸ்டாட்டஸ் போட்ருந்தாங்க தண்ணிக்குள்ள ஆடிட்டு அங்க கடல்ல
சேர் போய்ட்டு வரட்டு போங் அப்பத்தா இப்பவாச்சு போட்டு
எல்லாரு போயிருந்தாங்க போல அப்பத்தா அப்றோ அத்த எல்லாரு இருந்தாங்க எல்லாருஞ்சா சேந்த எல்லா ஆடிட்டு எல்லா ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க நேத்து
அ
பாத்து ஃபோன் வே ற ரெடி பண்ணணு சொல்லியிருந்தே
ஆ
ரெடி பண்ணி பசங்க எப்போ ரெடி பண்ணி தர்றானுங்கன்னு தெரியல
அ அ
கூப்ட் சொல்லி வெச்சிருக்குது பாக்லா அவன அவுங்களுக்கு புத்தி வரும்போத்தான சரி பண்ணி தருவாருனுங்க
ஆமா பின்ன என்ன பண்றது எல்லார்த்துக்கு வேல இருக்குதுல அத்த
அதையி பாத் தா ஃபோனு ரொம்பவுமே பிளாக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாப்பா
ஆ
அதனாலா தா செரியா
சேர் எவ்ளோ சொன்னாங்க செரி பண்றக்கு
தம்பி எனக் கேட்டேனா ஃப்ரெண்டு கிட்ட
அ
ஆ ஆயிர்த்தி நூருவாய் ஆகு ஆயிரத்தி எட்நூருவாய்க்கு அது டெம்பர் க்ளாஸ் எல்லா போ ட்டு கவர் போட்டு குடுக்குறேன் சொன்னானாமா
அதெல்லா இப்ப எல்லா பக்கமே அந்த ரேட்டு தா சொல்றாங்க ஹீயர் ஃபோனு இது அதுன்னு எல்லாமே சேத்தியே வரு
அதெல்லா எனக்கு தேவப்படாது லெங்க அதெல்லா வாங்னே
இப்ப இவுர் வந்ட்டு ஆயிரத்தி முன்னூருவா சொன்னாரு ஆயிரத்தை நூருவானா அந்த கிப்டோட சேத்தி தருவாங்கமா ஆயிரத்தி முன்னூறு ரூவனா வெறு இது மட்டு ஆகு அப்டின்னாரு அதா இந்த ஹெட்போனு டெம்பரு பௌச்சு
ஓ அதுக் பேருதா கிஃப்டா
ஆமா
சேரி சேரி
நா ஒரு கடைய்ல எப்பயு மாத்துவேனுல்ல
ஆ
அந்த கடைல தா சொன்ன நானு எர்நூருவா வித்தியாசோ வருமா அந்த எர்நூ ருவாய்க்கு டெம்பர் ஒட்றதுக்கு கரெட்டா தா போயிரு
சேர் சேரி ம்
எதோ ஒரு பக்கப் போய் பாரு அப்டின்னா அம்மாக்கு அன்னெக் நீங்க கூப்டீங்கல்ல அப்ப சொன்னார்
சேரி அப்பனா நம்ம ரெண்டு பேரு தா வேணா மாமாவ காசு குடுக்குறேனாரு நாய் கெழமைங்க
ஆ அப்போ
நம்ம ரெண்டு பேரு போய் போய் மாட்டிட் வந்ருக்லா
போலா போலா
ம் ம்
நீங்க அப்றோ என்ன பண்ண போறீங்க இப்ப சாப்ட
அத்தா பாப்பா ஒண்ணுமே புரியல அ இங்க எதுவு இல்ல மாமாக்கு ஒரு ஒன்பது மணிக்கு ஃபோன் பண்லான்ட்ருக்றே பாக்லா ஃபோன் பண்ணிட்டு சொல்றெ
செரிப்பாருங்க இல்ல இங்க வர்லாமுல்ல உ பைய்ய ஏதாச்சு வந்தாருன்ன இங்க கூப்ட்டுவாங்க
வா யாராச்சு வந்தாங்கன்னா வர்றே யாரு வலாலேன்னா நா எங்கப்போவே என்னப்பா புரிலே
திருப்பி போறக்கு வேணா அண்ணாட்ட சொன்னா அண்ணா எறக்கி உடுவாருல்ல
ம் ம் பாக்லா ஒ ஒரே நிம்ஷொ இரு ஆ பாக்லா பாக்லா ம் உங்க அண்ண வர்றாரான் தெரியாதுல்ல அங்க ருக்குறாங்க அவுங்க ம்மா வீட்டுக்கு போயிருக்குறாங்க
அதா அவுங்க வரும்போது திருப்பி போறக்கூட உங்ளுக் டைம் கரெட்டா இருக்குல்ல
ஆமா பாக்லா என்னன்னு பாத்துட்டு நானு கூப்புட்ற உன்னைய்ய செரியா பாக்குற
ப்டாம இருக்காதீங்க
சாப்டாமல்லா இருக்க மாட்டே இன்னு ஒரு ஒன்பது மணி ஆச்சுன்னா மாமாக்கு ஃபோன் அடிக்கலான்ட்ருக்குறே
சேர் சேரி
ஏன்னா கொஞ்சோ எனக்கு போய் நின்னு செய்ய முடில இப்பா கொஞ்சோ ஒடம்முடியல அதனாலத ம்
செரித்த நீங்கபாருங் நானு போய் சமச்சி சாப்புட்டு
ஆ ஆ
நீங்க வரமார்ருந்தா எனக்கு திருப்பி ஃபோன் அடிங்க
ஆ சேரிப்பா செர் வெக்கிறே ஆ சேரிப்பா
ம்